வணக்கம் தோழி டி இர்க்கீங்கே
நல்லாருகே நீங்க எப்டி இ
நானோ ரொம்பா நல்லாருக்கே சொல்லுங்கே வேலைலா முடிஞ்சுதா சாப் டீங்ளா
சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானும் சாப்ட்டேன்
ம் என்ன சாப்டீங்க
கீர பொரியல் சாம்பார் காலிஃப்ளர் சில்லி நீங்க
நான் அதே கீர பருப்பு ஆனா பருப்பு கீரையும் போட்டு கடைவாங்க நல்ல அத மாரி செஞ்ச சாப்பாடு அப்பறம் இப்பதான் சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிரு தாங்க வந்ததுக்கு அப்பறம தான் மறுபடி சமைக்கணும் ச்சூ அது கெழமெல்லாம் அது இன்னிக்கு இங்க அவுரு வந்து ந்து இப்ப ஹாஃடே தான் வந்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காங்க சோ அதனால சேரி நம்ம வீட்ல இருக்கோல்ல இப்ப மதியந்துக்கு மேலாச்சு ஏதாவது சமைக்கணும் சாப்பணும் பே நாங்க செரி ஓகே ஹு ம்
ஹு ஹு அப்பற சொல்லுங்க தோழி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்ப பத்தி பத்தி நம்ம பேசலாமா அதாவது அதாவது என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயிகள் பத்தி பேசுவோமா
கண்டிப்பா பேசலாம் தோழி
ம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் விவசாயிங்களையும் ம் அவங்களோட சார்ந்தவங்கள பத்தியும் ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம்
ஆ விவசாயம் பத் பத்தி எனக்கு அவ்ளோக்கு தெரியாது ஆனா அந்த மாடு இதெல்லா வளர்ப்பாங்கல்ல அத பத்தி கொஞ்ச கொஞ்ச தெரியும் ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல அப்டிதா கொஞ்ச வளத்தாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியும் அவிங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கனாங்க வாங்கி வளர்த்து பாலு அந்த தீவனம் பாலு அப்பறோ அந்த அதுக்காக அந்த பில்லு வைக்க பில் அது இதுன்னு கொஞ்ச செலவு ஒரு மாட்டுக்கு அவ்வுளோ செலவு ஆனா அதுல வந்து இன்கம் கிடயாது அதுக்கு
ஆமா கேள்வி பட்ருக்கேங்க ஒரு மாடுக் கறக்ரத ஒரு அஞ் சாரு மாடு இருந்தா மட்டு தா அதுல ஒரு வரும் மானம் கெடைக்
ஆம்மா இப்ப கம்மியா இருக் க்கனால அவய்ங்களுக்கு ஸ் எப்டின்னா நம்ம செலவு அதிகமா இருக்கு வருமானம் ஆன கம்மியா இருக்கு ஆனா அவய்ங்களும் பாக்குறாங்க சேர் நம்ம ஒண்ணு பத்தாது ஒரு ரெண்டு மூணு வாங்கி வளர்த்தலாம் அப்டின்னாலும் ரெண்டு மாடுன்னாலுமே அப்டிதா இருக்கு அந்த பால் வந்து கம்மியாதா இருக்கு அந்த செலவு ஆ வருமானம் கம்மியா இருக்கு செ செலவு அதிகமா இருக்கு அவங்கள பாத்து பாத்து பாரத்துட்டு செரி ஓகே நம்ம வந்து மாட்டுல நம்ம நம்ம முதலீடு போட்றதுக்கு ஆ நம்ம ஆடு வாங்கி முதலீடு பண்ணலா அப்டின்னு சொல்லி இது பண்ணாங்க இப்ப ஆடுல வந்து எப்டின்னா இப்ப ஒரு குட்டி வாங்கினாங்க ஃபஸ்ட்டு ஒரு அந்த எப்டின்னா ஆண் ஆடு பெண்ணாடு ரெண்டு ரெண்டு ஆடு வாங்கனாங்க க அந்த ஆட வாங்கி இப்ப ஒரு பண்ணையே இருக்குன்னு வச்சுக்கங்கவே அந்த அளவுக்கு அது பெருகிருச்சு ஒரு குட்டியே ஒரு ஆடு வந்து ஒரு
இல்லிங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த விஷயங்கள கேள்விப்பட்டிருக்கே அதாவது அந்த மாடுங் ங்ளத விட மாடு வந்து பராமரிக்கிறதும் கொஞ்சோ கடினமா இருக்கும் முதலீடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனா ஆடுங்கறத பத் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குதுன்னு நான் நெறையா இடத்துல கேள்விப்பட்டிருக்
ஆம்மா உம் ஆம்மா இப்ப மாட்டுக்கு நாம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஆ ஆடுக்கு வாங்கிக்கலாம் ஆடு வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஆடு வந்து மூணு குட்டி நாலு குட்டி போடுது அது ஓரளவுக்கு வளர்ந்துச்சுன்னா அந்த வந்து டின்னு ஃபுல்லா கருப்பா இருந்துச்சுன்னா அது ஒரு சாமிக்
கண்டிப்பா இங்க இங்க எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதாங்க தோழி அந்த ஆடு வந்து ஃபுல்லாவே கருப்பா இருக்கணும் ஒரு துளி கூட வெள்ளையா இல் இல்லாம புல்லா இருந்துச்சுன்னா அது கொஞ்சோ க காசு கூட கூட குடுத்து வாங்குவாங்க
ஆஹ் அதுதான் அதுக்கு வந்து இப்ப ஃபுல்லா கருப்பா இருக்கு அப்படின்னா அவய்ங்க சொல்றதுதான் ரேட்டு ஆட்டுக்காரங்க சொல்றதான் ரேட்டு அந்த கிலோ கணக்கெல்லாம் பாக்கறது இல்ல இவய்ங்க உங்களால முடி இவளோ ரேட்டு நீங்க வாங்கனா வாங்க இல்ல வேணானா சரி வேணா கிளம்புங்க அப்டின்னு வாங்க ஒரே வார்த்தையா இவிங்க ஆ சொல்லுங்க நாங்க சாமிக்கு வெட்டியே ஆகணும் அப்டின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அதிக அமௌண்ட் இப்ப ஒரு ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா போட்ட இதுக் பண்றாங்க அதுவும் இல்லாம என்னாப் ஆஹ இப்ப வாங்கறது கம்மி இப்ப வாங்கலாம் வாங்கும் போது ஒரு ஐயாயிரம் சம்திங் இந்த மாரி சின்ன குட்டிய தான் வாங்குறாங்க
ஐயாயிரம் கூட இல்லைங்க தோழி கம்மி தான் மூணாயிரத்தல இருந்து ஒர் நாலாயிரத்துக்குள்ள தான் குட்டி எல்லாம் என்ன இன்னிக்கு தீவன அது இது இப்போ எப்படியோ ஒரு மூன்று ரூபா செலவானா கூட இப்ப அப்பிடியே பாதிக்கு பாதி லாபம் கடை
ஆமா இப்ப பத்தாயிரம் அதுக்கு கொஞ்சம் வளரலாம் அதாவே தான வளருது இப்ப நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அரிசி பயன் படுத்துறோம் அந்த அந்த தண்ணி ஊத்துனா போதும் பிள்ளு நார்மலா இப்ப மழை பெஞ்சுருந்தா அந்த நார்மலா தோல் ஓரமா பில்ல இருக்கு அது சாப்புட்டா அது வளர்ந்து தான் இருக்கு சொல்லப்போனா இப்ப எங்க ஊர்ல இப்பெல்லா ஆடு வந்து முன்னல்லாம் மேய்க்க போவாங்க சச்சு மாடு மேய்கணும் அப்பிடின்னு ஆ ஆனா இப்ப என்ன பண்றாங்க இல்லன்னா அவுத்து விட்டா மட்டும் போதும் அதாவே போயிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டா வீடு வந்து சேர்ந்துருது
பழக்க பழக்கப்படுத்திடுறாங்க அந்த ஆட்டுக்கு ம் வந்து டெய்லி நம்ம டைம் அவுத்து விட்டாங்கன்னா திருப்பி எல்லாமேஞ்சுட்டு திருப்பி இந்த டைமுக்கு
வந்துறது தண்ணி குடிக்க மட்டும் வர்றது தண்ணிய மட்டும் முன்னாடியே தூக்கி வெளிய வச்சடுறாங்க அவ்ளோதான் சொல்லப்போனா அதுக்கு வந்து எந்த செலவுமே இல்ல முதலீடு மட்டும் தான் மொதல் போட்டு வாங்குறோம் க்கிறோம் லாபத்துக்கு விக்கணும் அவ்ளோதான் நல்லா காசு இப்ப ஒரு ஆடு நான் அப்ப வெறும் ஜயாயிரம் ரூபாய்க்கு வாங்கறோம் ஒரு ஆடு பத்தாயிரத்துக்குனா மூணு ஆடு முப்பதாயிரம் ரூவாய் போச்சு அழகா முப்பதாயிரம் ரூவாய் சம்பாதிச்சுக்கலாம் இப்ப நம்ம வேலைக்கு போனா கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது இப்ப இதுக்கு பராமரிப்போ இல்ல
கிறதும் நம்ம செய்யறது இல்லையில்ல நமக்கு என்ன சாப்பிடறோமோ அதுவுன் அது பாட்டுக்கு கூடயோ அதோட ஒண்ணா வாழுது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அத விக்கிறோம் அதனால நமக்கு அது ஒரு பெரிய இருக்காது அது ஒரு தொழிலா கூட பார்க்க முடியாது
உம் அது ஒரு கொஞ்சம் அஞ்சு அடியா அந்த அஞ்சு அஞ்சு கஞ்சு அடி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா போதும் நார்மல் மண்ணு மண்ணு இதுல விட்டா போதும் அழகா அது பாட்டுக்கு சா இது பண்ணிக்கிட்டு அவுத்து விட்டா அது பாட்டுக் போது திருப்பி அதாவே வந்து அந்த எட்
பரவால்ல இது கிராமப்புறங்கள்ல கொஞ்சோ கரெக்ட்டுதா ஆனா சிட்டீஸில்ல கொஞ்சோ கஷ்டந்தா கொஞ்சோ வளர்க்கறது
தூக்கிட்டு தூக்கிட்டுப்ப போடுவாங்க இது திருடிட்டு போயிர்வாய்ங்க இத வேற போப்பாங்க அடிக்கடிக்கு
கே அதா அதா அதாங்க இந்த மாரி எல்லா இருக்கு வெவசாய வந்து ஒரு பெரிய உலகோ அத வந் து நம்ம வந்து அத காப்பா பேணி காக்கறுது நம்மோளோட கடமையா பார்க்குணு மா எங்க வீட்ல பக்கத்தில பாத்தீங்ன்னா அவுங்க அவுங்க நெல்லு வெல்லாமையே பாத்தீங்கனா இயற்கையா ஒரோ ஒரம் அதாவது மருந்து இல்லாத ஒரு வெவசாயம் பண்ணுவாங்க அவுங்க பாத்தீன்னா வருஷத்துக்கு ஒரு நாலு சிப் ப்போ அ ஆரோக்கியமா அவுங்க வீட்டுக்குன் எடுத்து வப்பாங்க அதாது மருந்தில்லாத ஒரு கலப்படம் இல்லாத வெத நெல்லா போட்டு அதுல வந்து அறுவ வ செஞ்சு அத வீட்டுக்கெல்லா பாத்தீங்கனா அவுங்க அந்த மருந்தில்லாத அரிசிதா பயண்படுத்துவாங்க அத அவ்வளவா சுவையா இருக்காது அது மாரு தடுசா இருக்கோ அந்த அரிசி சமைக்கும்போது நம்மள்டு மாரி பாலிஸ் போட்டு ஆஹ் அந்த மாதிரி இருக்காது குண்டு
ஆமா ஆமா குண்டு குண்டா நான் சாப்ட்ருக்கே நான் சாப்ட்ருக்கே எங்க ஆ அத்த வீட்ல அப்டிதான் பண்ணுவாங் அவிய்ங்க வைய்யல்ல போடுவாங்க
ஆஹ் அந்த மாதிரி தா அதுனால அந் அந்த மாதிரி எல்லா கெடைக்கிறதுனா அதெல்லா பியோ பெரிய புண்ணிய பண்ணிருக்குணு உண்மையாவே அவுங்க தோட்டத்துல வெளைக்கிறத் தேங்காயா இருக்கட்டு காய்கறிகளா இருக்கட்டு ஆஹ் அவுங்க தோ அந்த மாதி வி விவசாயம் நே த நேர டியா அவுங்க கிட்ட கொள்மு நம்மு வாங்கி சாப்புறது பாத்தீங்ன்னா ரொம்ப ஆரு ஆரோக்கியமான விஷ்யோ ஆனா அத அவுங்க அவ்ளோ பாடுபடுவாங்க அவ்வுளோ உழைப்பாங்க வெயில் மழன் பாக்காம அத பாதுகாத்து அவ் அவுங்களுக்கு வெல கம்மியாதா இருக்கு ஒவ்வொரு ஊரா மாறி மாறி மாறி மாறி விக்க விக்க அதனுடைய வெல வேணா ஏற்றதாழ்வு இருக்கு ஆனா அவுங்களுக்கு போக சேர்றது ரொம்ப கடி
கம்மி அதா கம்மியாதா இருக்கு ஆனா அது இல்லாம நம்ம அந்தஸ் சாப்பாட்டுக்கு வடிப்பாங்குல வடிக்கஞ்சி அந்த இது மார் தி நம்ம சொந்தமா நம்ம வயல்ல போட்டு நம்மளே அறுவட பண்ணி சாப்புற அந்த அரிசில கம்பாற கஞ்சி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு இதே நம்ம கடைல வாங்கற அரிசில நம்ம செஞ்சம்முனா எதோ ஸ்சப்புண்ணு ஆஹ் நல்லா இருக்காது அ தோர் டேஸ்ட்ட குடு இருக்காது இது பண்ணாது இப்ப எங்க வீட்ல எங்க பை யா வந்து என்ன பண்றானா அந்த கஞ்சி குடுத்தா குடிச்சுக்குறா அதுவே கஞ்சி நா ஆஹ் இர் க்கு வேணுமாக்கா கடைல வாங்குன அரிசி இந் மார் வச்
ஆமா ஆமாங்க வித்யா இல்ல வித்யாசோ தெரியுது அது அவுங் கிட்ட அவ்ங்க சுவையே தெரியுது பாருங்க அதுனா அப்டி நல்லா இருக்கு இதுன்னா நல்லாருக்காது அப்டிங்கற மா தெரிஞ்சுக்கிறாங்களே பரவால்ல அந்த பொறுத்த வரைக்கு
உம் மோ அதே சாப்பாடுனாலுமே பாருங்க இப்ப சாப்ட்டு பாத்தா தா அந்த டேஸ்ட்டு தெரியு நல்லா இருக்கோ ந நல்லா இல்ல அப்டிங்கறது ஆ இவிங்கெல்லா ஓங்கேங்களா மோந்து பாப்பாங்க மோந்து பாத்துட்டு நல்லா இருக்கே ஏ எனக்கு வேண்டா எனக் பிடிக்காது
வாலியா இருக்காங்க எல்லா விஷ்யத்திலைமே பாருங் எ நமக்கு முன் நம்ம சிந் இந்த வயசுல சிந்திக்கிறத அவ்ங்க இப்பயே சிந்திக்கிறாங்க உண்மைய சொல்லணும்னா அப்டி தா அதுனால அத வந்து பாராட்ட வேண் இதாவு இருக்கு ஒரு ச சமயோ ஒரு சமயோ ஐயோ இப்புடி இருந்தீன்னா என்ன பண்றது அப்டிங்கற மாதிர் அப்டியு இருக்கு அதனால விவசாய உலகம் வந் து ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல எனக்கெல்லா அது ரொம்ப புடிக்குங்க ஒரு ஒரு பென்னோரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கப்பறோ ஒரு சின்னதா போயி ஒரு கிராமத் த்துல போய் கம்முனு நம்ம இருந்துக்கணு ஆ பிற்காலத்துல அத நா அப்படித்தா சொல்லிட்டுருப்பே எங்க வீட்ல கூட அவங்ககிட்டெல்லா நா அதா சொல்லுவே ஒரு சின்ன வ எடத் இல்ல நம்ம ஒரு நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வீடா பட் ஆஹ் கட்னம்னா ஒரு ஒரு ஒரு தோட்டத்துல ஒரு விவசா விவசாயம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அ பிள்ளைங்கல்லா வரப்போ வர ட்டு அப்டிங்கிற மாரியெல்லா நா சொல்லி தா வச்சிருக்கே எனக் அது ரொம்ப பிடிக்குங்க அது அது பாக்கறது விட மத்தவங்க கிட்ட அது கேக்கறத விட நம்மளே அது செய்யணும்ங்கற ஆர்வோ எனக்கு ந நெறையாவே இருக்கு பட் அது ஏவ் வயசு ஒரு இதுவு எனக்கு இன்னு இல்லன் நெனைக்கிறே அதனால பொறுமையா பண்ணலா பண்ணனு னு ஆனா ஆசையா இருக்கு ஆனா அவுங்கிட்ருக்கற அனுபவம்ல்லா வெரி பெரி றியா ஒரு நம்போ அது ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கூட அது எ எப்டி பக்குவப்படுத் துணும்னா உங்கள நல்லாவே தெரியு
உம் இதுவே நீங்க பாருங்களே இப்ப நீங்க இப்ப வெளியே சிட்டில இருக்காங்க அந்த மாரி இருக்கிற எடத்துலலா பாருங்களே காத்து வந்து ரொம்ப பொலயூசன் ரொம்ப இதாருக்கு அய் இதுவே கிராமத்துல இருந்து பாருங்க காற்று அந்த காத்தே தனி அந்த வாசமு சரி அந்
ஏங்க நம்மதானங்க ஏ சி பின்னாடி அதுக்கு இது ஓடுறோ இதே கிராமத்தில போனா சாய்ந்தரம் வெளியில கட்டல போட்டு படுத்தோம்னாலே ஆப் சொர்க்கமாருக்கு
வெள்ளிய நார்மலா உக்காந்து அந்த தின்ன மாரி கட்டி ப்பாங்களா அதுல ஒக்காந்தாவே போது உம்
நிறைய அந்த உணவு இந்த உணவு தேடுற அவங்கல்லா என்ன சாப்படுறாங்க சொல்லுங்க காலையில எந்திர்ச்சி என்ன பா பால் காபி குடிக்கிறாங்களோ இல்லையோ தெர்ல ஏதோனுத்த பழைய தயிர் சாதத்தை எடுத்துட்டு தோட்ட க்கு போனங்கன்னா மத்தியானம் பன்னண்டு ஒரு மணிக்கு சாப்பறாங்க திருப்பி நைட்டு வந்துதா ஒரு ஆறு ஏழு மணிக்கு சூடா எதாவது சாப்பிட்டு உடனே படுத்துக்குவாங்க ஏழரை எட்டு மணிக்கு ஏன்னா காலன்ன நேரமே எழுந்திருக்கணு நாலரை அஞ்சு மணிக்கு அப்படிங்குறதாட்டி அவங்க சீக்கிரமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால அவங்களோட இது பாத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க கண்டதெல்லா சாப்பிடாம உடம்பு நல்லா வச்சுருப்பாங்க அவங்க தோட்டத்தில வெளையிற அரிசியா இருக்கட்டு காய்கறிகளாக இருக்கட்டு எளநியா இருக்கட்டு தேங்காயா இருக்கட்டு இதெல்லா உட்கொண்டு அவங்களுக்கு அவங்க அவங்க உடம்பு வந்து ரொம்ப வந்து ஸ் ரொம்ப வந்து பலமா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு
சரிங்க தோழி உங்கள்ட்ட பேசின வரைக்கு நன்றி
சொல்லுங்க தோழி கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க தோழி உங்கள்ட்ட பேசினதுல நன்றி தோழி அடுத்த அழைப்பில் கண்டிப்பா நம்ம சந்திப்போம்
ரொம்ப நன்றிங்க தோழி நன்றி
நன்றி ஆஹ்